ஹலோ ப்ரோ இருக்கீங்களா
ஆ இருக்கே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்டி நீங்க
ம் நல்லா இருக்கே ப்ரோ
சேரி சேரி இல்ல இனிமே தா ப்ரோ நீங்க சாப்டீங்களா
ஆ நா சாப்ட்டே ப்ரோ இப்பதா
சேரி சேரி ப்ரோ இப்ப நீங்க எந்த இன்னைக்கு வந்து சிக்கன் தா ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ அப்றோ என்ன ப்ரோ டயட்ல்லா ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னீங்க என்ன டைய்ட் ஃபாலோ பண்றீங்க
டயட் தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே ப்ரோ
எப்ரோ புரியல
பண்ணிட் தா இருக்கே ப்ரோ
ஓ சூப்பர் ப்ரோ என்ன மாரியான ஃபுட்ஸ்லா சாப்றீங்க டயட் எப்டி ஃபாலோ பண்ணி டி இருக்கீங்க
இப்ப இப்பதைக்கு ஃபாலோ பண்ணல ப்ரோ மொத ஃபாலோ பண்ணது தா அதுக்கப்புற உட்டுட்ட கொஞ்ச ஊடால
ஓகே ஓகே ப்ரோ சோ உங்க நா எதுவு இல்ல ப்ரோ இப்ப இல்ல ப்ரோ அதிகமா இப்ப ரைஸ் எடு எடுக்கறது இல்ல சோ அதுக்கு மதல்ல இந்த மாரி ஸ்மூ்த்தி அ கீர இது மாதிரி கொஞ்ச எடுத்துக்கிறோ அவ்ளோ தா
சேரி ப்ரோ ரைஸ்ஸெல்லா சாப்றீங்களா சிக்கன் ரைஸு
ஆ இல்ல ப்ரோ நா வெஜிடேரியன்றதுனால சாப்ட மாட்டே ப்ரோ
அப்படியா சேரி சேரி ஒகே ப்ரோ
பட் ஆனா சொல்றாங்க எக்ஃகு எடுத்துக்கலா அப்டின்னு சொல்றாங்க ஆனா நா இது வரைக்கு அத ட்ரை பண் ல
ஆமா எக்ஃகு சாப்டலா அப்படின்னுவாங்களே அது வெஜ்ஜல தா வரு அப்படின்னுவாங்க
ப்ரோ அது சொல்றாங்க ஆனா வந்துட்டு அது எடுத்துக்கிறது என்னவோ ஒரு மாரி குற்ற உணர்ச்சியா இருக்கு எனக்கு
சேரி சேரி நீ எந்த ஊர் ப்ரோ
நான் கட கடலூர் ப்ரோ நீங்க
நா இங்க மதுர
சூப்பர் ப்ரோ ஆ நா கூட இப்ப டூ டேஸ் முன்னாடி திருச்செந்தூர் வந்தேன் ப்ரோ நல்லாதா ப்ரோ இருக்கு அந்த சைட்லா நா ஃபஸ்ட் டைம் வந்து சௌத் தமிழ்நாடு வந்திருக்கே இப்போ நல்லா விவர தெரிஞ்சே வந்திருக்கே
சேரி சேரி ப்ரோ இப்ப திருச்செந்தூர் போனீங்க எப்டி கூட்டமா இருக்கா
ஆமா ப்ரோ ஆக்சுவலி நா ஃப்ரைடே மார்னிங் லேண்ட் ஆன அங்க கோயில்லா எக்கச்சக்கமான கூட்டோ ப்ரோ அது வீக்கெண்டா ரொம்ப ஜாஸ்தியாருக்குமா சனி ஞாயர்னா ரொம்ப அதிகமா இருக்குமா ப்ரோ அ அப்புறம் வியாலக்கெளம செவ்வா கெளம இந்த மாரி நாள் வந்து கூட்டோ அதிகமாருக்கோன் சொன்னாங்க
செரி செரி ப்ரோ
குளிக்கவே நாலு மணி நேரோ ஆயிச்சி ப்ரோ
அப்டியா அங்கயே குளிக்கவேவா
குளிக்கவே ப்ரோ நாள் நாள்ற மண் நேரோ ஆயிடுச்சி ப்ரோ ஏல்ற மணிக்கு நின்ன ஆமாம் ப்ரோ தரிசனத்துக்கு கூட அவள கூட்டம் இலன்னு வச்சுக்கோங்களே முண்மணி நேரம்தான் ஆச்சி மூன்ற மணி கொன்னேரந் தா ஆச்சி அங்க இதுக்கு மட்டு நாழிகெணறுலா குளிக்க நால்ர மண் நேரோ என்ன ஆச்சி ப்ரோ அடப்பாவி என்னடா இது வந்து மாட்டிக்கிட்டோமாடான்னு நெனச்ச ப்ரோ நானு
சேரி சேரி நா இப்போ ஊடால போல சேரி அதா கூட்டமாருக்குன்னாங்க அதா கேட்டே
ஆமா ப்ரோ நீங்க போனீங்கன்னா இந்த கூட்டோ இல்லாத நாளா சூஸ் பண்ணிப்போங்க இந்த சஷ்டி கிருத்திக க செவ்வாகெளம வியாலக்கெளமல்லா வந்து கூட்டோருக்
கூட்டோருக்கு ம் இப்போ அந்த லைன்ல்ல எவ்ள நேரோ நின்னிங்க
நா ஒரு மூன்ற மண் நேரோ நின்னுருப்ப ப்ரோ அதாது இல்ல ப்ரோ நா வந்து பத்ற மணிக்குல்லா வெளிய வந்துட்ட ப்ரோ குளிச்சிட்டு பதினோரு மண் பத்ர மணிக்குல்லா வெளிய வந்துட்ட நாழி கெணத்துல பட் ஆனா ஒரு ஒன்ற ரெண் டுமண்நேரோ வந்து நா என்ன பண்ணனா வெளிய ஒக்காந்துருந்தோ பிரண்ட்ஸ் கூட பேசிட்ரிந்தோ அ உள்ள போல ஏன்னா கூட்டோ வந்து போயிட்டேருக்கு பனெண்டு மணி வெரிக்கு கூட்டோ நான் ஸ்டாப்பா போயிட்டே இருந்ததுனால உள்ள இப்ப போனாலு பாக்க முடியாதுன்ற மாரி இருந்துட்டு அப்றோ ஒரு டுவொல் தர்ட்டி அந்த மாரி டைம் தா ப்ரோ நாங்க உள்ள போனோ
அப்டியா ப்ரோ அதுக்கப்றோ மத்தியானோ அந்த நட சாத்திருவாங்க அந்த கணக்கெல்லாருக்குல்ல
அப்டி இல்ல ப்ரோ ஏதோ பத்து மணிக்கு அபிஷேகொ நடக்குன்னு சொன்னாங்க அப்புறோ இல்ல ப்ரோ காலைல நாலு மணிலருந்து நைட்டு ஒம்போது மணி வரைக்கு தொறந்து தான இருக்குது கோயிலு
அப்படியா அந்த நட சாத்துற அந்த மாரிலா இல்லைய ப்ரோ
இப்பதா கூட்டோ நான் ஸ்டாப்பா வந்துட்டேருக்குல்ல
சேரி சேரி
இப்போ ஃபுல் டே வந்து ஓப்பன்ல தா ப்ரோ இருக்கு
சேரி சேரி ப்ரோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல்லு லீவ் வுட்டனால வந்து ரொம்போ கூட்டோ வந்ச்சி இப்போ கொஞ்சோ பரவால்ல ஏன்னா ஸ்கூல்ல ஓப்பன் பண்ட்டாங்கள
இப்ப ஸ்கூல் ஓபன் ஆயிட்ச்சி ஆனா வந்து இந்த வீக்கெண்ட்ல வர டூரிஸ்லா வராங்க ப்ரோ ஒரு சில பேர் வந்து வெள்ளிக்கெளமையு வறாங்க வெள்ளிக்கெளம வந்துட்டு தங்கிட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போற மாரியிருக்கு ஏன்னா ஒரு சில பேர்ல்லா ஒரு நாள் தங்கணுன்னு சொல்றாங்கல்லையா அதனால நெறைய பேர் வந்து தங்கறாங்க ப்ரோ
செரி ப்ரோ
அதுலயு கூட்டோ நெறைய இருக்கு ப்ரோ
சேரி ப்ரோ அதா ஒரு நாள் போனோ‌ சேரி அதா உங்கட்ட கேட்டே ஐடியா
இல்லல்ல போயிட்டு வாங்க ப்ரோ நீங்க ஆனா கூட்டோ இந்த சஷ்டி கிருத்திக செவ்வாகெளம வியாலக்கெளமல்லா போயிடாதீங்க
இல்லல்ல அதா ரொம்ப கூட்டமாருக்கோ அப்ப
ரொம்ப கூட்டோ ப்ரோ நா எனக்கு கண்ல தண்ணியே வந்துருச்சின் வெச்சிக்கோங்க
அப்டியா
அப்டியே பாத்துட்டு வந்துட்ட எதோ நா ஆக்சுவலி ப்ரோ நா அ என்னோட சிச்சுவேஷன் அந்த டைம்ல வெளிய வந்துட்லாமாடா அப்டின்ல்லா தோணிச்சி இவ்ளோ தூரோ வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணிட்டு சாமிய பாக்காம போயி டோனா என்ன பண்றதுன்ட்டுதா நா அப்பா எப்டியோ சுவாமி சிறப்பா தரிஸ்னோ குடுத்தாரு ப்ரோ அதுவெரிக்கு ஹாப்பி ப்ரோ
சேரி ப்ரோ திருச்செந்தூர் போ னாதா உ நல்லா நடக்குன்றாங்க அதா கேட்டே இப்ப எல்லா அங்கதா போய்ட்ருக்காங்க
சூப்பர் நீங்க பக்கத்துல இருக்கீங்க சூப்பரா போயிலா என்னா ப்ரோ ஒன் பிஃப்டி ஒன் கிலோமீட்டரு தான பக்கந்தான
ஒன் பிஃப்டி அதா ம் கொஞ்சோ கொஞ்சோ லாங்க் தா ஆ நீங்க வந்து உங்களுக்கு எவ்ள் நேரோ
எங்களுக்கு வந் நா நைன் ஃபிப்டிக்கு கெளம்பன சாரி ப்ரோ க நைட்டு நைன் ஓ க்ளாக் கெளம்ப்ன ப்ரோ விடியற்கால அங்க வந்து சிக்ஸ் தேட்டிக்கெலா வந்துட்ட சிக்ஸ் தேட்டி சவனோ ஓ க்ளாக்
ஒ உங்களுக்கு அவள் நேர ஆகுது எனக் ஒரு த்ரீ ஹவர் ஆகு
ரொம்ப ஈஸி ப்ரோ நீங்கலா எப்டி சொல்றது மந்த்லி ட்வைஸ் கூட போய்ட்டு வர்லா மந்த் லி ரெண்டு தடவ ஈஸியா போய்ட்டு வர்லா
வேளாங்கண்ணி போய்ற்க்கீங்ளா
இன்னா ப்ரோ
வேளாங்கண்ணி போய்ற்க்கீங்ளா சர்ச்சுகு அந்த வேளாங்கண்ணி
சொல்ற மாரி டூ ஹண்ட்ர கிலோமீட்டர் தா இருக்கு
ம் அங்க போவீங்களா ப்ரோ
அங்க போயிருக்கே ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ அதுவு
பீச்சு நல்லா இருக்காது இப்ப தனித்தனியா பிரிச்சிருக்கா நா ஒரு தாட்டி போனே போன மாசோ போனே
சூப்பர் ப்ரோ எப்டி இருந்துச்சு
கொஞ்சு சுமாரு தா கொஞ்சோ தண்ணியெல்லா ஒரு மாரி தா இருந்துச்சு
ஆமா ப்ரோ சாக்கட மாரி இர்ந்
ஆ அந்த ரொம்பெல்லா க்ளீன் ஆகல இந்த மாரிலா இல்ல கொஞ்சோ லைட்டா ஒரு மாத்ரி ஆய்ச்சு அங்க சரியான கூட்டமாருக்கு எப்டி சொ அங்க நா போனது மண்டே ஆனா சரியான கூட்டோ
செம கூட்டோ ப்ரோ அங்கியா ஆனா இது சில்வர் பீச்சு வந்தீங்கனா நல்லாருக்கு சில்வரு பீச்சு பாண்டிச்சேரி பீச்ல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ
சில்வரு பீச் எங்க
கடலூர் ப்ரோ கடலூரு சில்வர் பீச்சு அப்டியே வந்தீங்கனா பிச்சாவரோ ஆங் க்ரூவ் ஃபாரஸ்டு
ம்
சதுப்பு நிலக்காடு நல்லாருக்கு ப்ரோ போட்டிங்லா நல்லாருக்கு அங்க ஆ சிதம்பரோ பிச்சா வரன் சொன்னீங்னாலே வ நறைய பேரு டூரிஸ்ட்லா அங்க வருவாங்க ப்ரோ
சேரி ப்ரோ
சூப்பரா இருக்கு அதுக்கப்
சேரி சேரி நாங்க அந்த வேளாங்கண்ணி வந்தோ ரொம்போ கூட்டமா இருந்ச்சு அங்க அதுக்கு மேல கூட்டம இருந்ச்சு ஆனா மித்த கடை எல்லா நல்லா ஓடுது ப்ரோ ஆ அந்த ஸ்கூல் டயத்துல் வந்தோ
ஆமாம் ப்ரோ அங்க நார்மலாவே இந்த வீக்கெண்ட் டேஸ்லெல்லா டூரிஸ்ட் வருவாங்க ப்ரோ
செரி ப்ரோ
சோ நீங்க டூரிஸ்ட் இல்லாத டைம்ல வாங்க சூப்பரா இருக்கு
சேரி சேரி ப்ரோ வேற எது ஒர்க் பண்றீங்ளா ப்ரோ நீங்க வேறு எ ஒர்க் பண்றீங்ளா
அ ஆமா ப்ரோ நா ஒர்க் பண்ணிட்ருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
இந்த எக்ஸாம் படிச்சிட்ருக்கே ப்ரோ டி என் பி சி
ஓ சூப்பர் ப்ரோ ஆல்தபெஸ் நானு ஒரு சைட் ட்ரை பண்ணிட் தா ப்ரோ இருக்கே
அப்பிடியா செரி செரி இது எப்ப ஜாயின் பண்ணீங்க இந்த வேல
எது ப்ரோ இல்ல ப்ரோ நாம இத பத்தி அப்றோ நேறைய பேசலானு நெனைக்கிற அ ஆமா ப்ரோ அது வந்துட்டு ஏதோ கேட்க வந்தோ ப்ரோ டக்குன்னு மறந்துட் ட்ட அ எப்பிடி ப்ரோ எக்ஸாம் பிரெப்ரேஷன்லா எப்டி அகாடமில படிக்கிறீங்களா
ஆமா ப்ரோ அகடமிதா ஆன்லைன் ஆன்லைன்ல மட்டு அந்த டெஸ்ட்டு இது மட்டு போட்டுக்கிறே
சூப்பர் ப்ரோ பீஸ் எவ்ளோ ப்ரோ
பீஸ் ஆன்லைன்னா அந்த டெஸ்ட் மட்டுதா நா போடுவே அதுக்கப்புறோ மொத ஜாயின் பண்ணியிருந்தே பத்தாயிர ரூபா கட்டி ரேஸ்ல ஆன்லைன் கிளாஸ்சு அதெல்லா முடிஞ்ச்சு இப்போ இந்த டெஸ்டு பேஜ் போட்டா மட்டு அத மட்டு ஜாயின் பண்ணிக்குறுவே நோட்ஸ்லெல்லா இருக்குது ப்ரோ மத்தபடி
ஓ சூப்பர் ப்ரோ ஆல்தபெஸ்ட் நல்லா படிங்க
செரி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா
இல்ல ப்ரோ நா அது குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூல அந்த அளவுக்கு எனக்குக்கு எனக்கு கிளியர் பண்ண முடியுமானு தெரில குரூப் ஃபோர் வேணா கிளியர் பண்ணலான்டு ஒரு ஐடியா ப்ரோ பட் அதுலதா காம்பிடேஷனே அதிகமே
இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எது எழுதிருக்கீங்ளா
நா சும்மா ஒரு ஒன் மன்த் டூ மன்த் தா ப்ரோ ப்ரேபர் பண்ணே ஒன் செவன் செவன்ட்டி பிளஸ் எடுத்தனு நெனைக்கிறே பட் அதெல்லா கெடைக்காதுல்ல
சேரி ப்ரோ
அது அப்டியே விட் ட்டே ப்ரோ அப்றோ படிக்கணு நானு இன்ட்ரெஸ்ட்லா இருக்கு ப்ரோ
வேற எது ஒர்க் பண்றீங்ளா
அ நா டேட்டா அனலிஸ்ட்டா இருக்கே ப்ரோ
சேரி சேரி
நீங்க எப்டி ப்ரோ பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிஸ்லயே இருக்கீங்களா
அ ஒரு அப்பிடி தா படிச்சே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுக்கப்றோ கொஞ்சோ பார்ட் டைம் ஒர்க் பாத்தே அந்த போன ஒரு வருசோ வந்து சர்வே ஒர்க்கு இருந்துச்சு எலெக்சன் சர்வே ம் அதா பாத்தே ப்ரோ அது ஒரு வருசோ பாத்தே அதுக்கப்றோ அப்டியே சைட்ல படிச்சுக்கிறது அந்த மாரிதா இருந்துச்சு
ஓ ஓகே ஓகே ப்ரோ பட் ஆனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சைடு இன்கம் இது மாரி எதாவது ஒரு சின்ன பார்ட் டைம் ஒர்க் இருந்தா நல்லா இருந்துருக்கு நானு நெனைக்கிறே நானு நேனச்சிருக்கே ப்ரோ அ ஒரு டூ மந்த் நானு படிச்சே இதுக்குன்னே தனி ஏன்னா இப்ப எனக்கு கொஞ்சோ ஒடம்பு சரிய இல்ல ஒர்க்கு பண்ணல
வெக்கல செரி அதுக்காக அது வெக்ஸ் ஆயி திரும்பி இதுலயே ஒக்காந்து எக்ஸாம்லேயே ஃபுல்லா படிச்சு அப்புறோ இந்த சர்வே ஒர்க்கு வந்து அதுவா அமஞ்சுச்சு ப்ரோ அது நல்ல சேலரி குடுத்தாங்க
சூப்பர் ப்ரோ எனக்கு சர்வேனா எப்பிடி ப்ரோ டேரக்ட்டா ஒர்க் பண்ணீங்ளா ஆன்லைனா ஆஃப்லைனா அதுங்க
அது வந்து நம்ம போணு ப்ரோ இப்ப நம்ம மதுர இருக்கேன மதுரை சென்ட்ரல் பாத்தே நானு அங்கே போய் அவங்கிட்ட ஒரு ஒரு இருபது பேர் பத்து பேர்கிட்ட வந்து என்னென்ன ஒரு பாயிண்ட்டெல்லா குடுத்துருப்பாங்க அதெல்லா வந்து கொஸ்டின்லா கேட்டுட்டு அத வன்டு அவங்களுக்கு நம்ம டாக்குமெண்ட்டா குடுக்கணு சாயங்காலோ ஈவினிங்க்குள்ளே அனுப்பிவிடணு
சூப்பர் ப்ரோ
உம் அது ஒரு வருஷோ போச்சு ப்ரோ அதனாலா கொஞ்சோ கரெக்டா இருந்துச்சு
ஓ ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நம்ம வந்து அடுத்ததா பேசலா ப்ரோ நெறைய பேசலா ஆ
செரி ப்ரோ ஓகே ப்ரோ ஆ தயிங்க்யூ ப்ரோ